ஹலோ வணக்கம் மா என்ன பண்றீங்கோ
சும்மாதாங்க அப்படியே உக்காந்துட்டு எனக்கு பழைய ஞாபகலாம் வந்ததா என்னோட காலேஜ்ல நடந்ததெல்லாம் ஆஹ் அப்பல்லாம் அவ்வளவு ஜாலியே இருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கங்க
தோழி சுவாரஸ்யமா இருந்தா கேட்போமே
ஆஹ் காலேஜ் லைஃபே ஒரு லைப் என்னங்க என்னா நாங்க காலேஜ் படிக்கும்போது அஹ் என் என் கூட ஒரு மூணு கேல்ஸ்ங்க என்னோட ப்ரெண்ட்ஸ் என்னோட சேர்த்து மூணு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணு ஆஹ் மூணு பொண்ணுங்க அது இல்லாத பக்கத் அதே இதுல பக்கத்துல இன்னொரு காலேஜ் இருக்குங்க மென்ஸ் காலேஜ்ல அங்க ஒரு பையங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூர ரெண்டு வேற ஒரு காலேஜுங்க அந்த காலேஜ்ல வேற வேறு டிபார்ட்மெண்ட்ல பால்டெக்னிக் ஒண்ணு ஆஹ் நார்மல் டிகிரில ஒண்ணு ரெண்டுத்துல ரெண்டு பசங்க சொல்லுங்க பயனுங்க அப்படியே வேற ஊருக்கு போனா அந்த காலேஜ் இதுல ஒரு பையங்க நாங்க எல்லாம் ஒரு ஒரு சேர்ந்து ஒரு பஸ்
சூப்பருங்க கேட்கவே சூப்பரா இருக்கு ஹம்
அதாவது மூணு பொண்ணுங்க நாலு பயனுங்க நா என்ன எந்த பஸ்டாண்ட்ல ரண்ட வற லுமே மீட் பண்ணுவோம் அதாவது எங்க காலேஜ் டைமிங் ரெண்டு மணிக்கு முடியும் அவுங்களது வந்து ட்டு ஈவ்னிங் தான் முடியும் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு இருந்தாலும் எல்லாருமே கட் நெஸ்ட் வந்துருவாங்க ரெண்டு மணிக்கு எங்க நின்னுட்டு நாங்க எல்லாம் ஒன்னா ஊர் சுத்திட்டு பேசிட்டு ஆஹ அது ஊர் சுத்துறதுன்னா சுற்றுலா ஏலகிரி மலைக் போவோம்
ஆஹ நல்லா இருக்காங்கா ஏலகிரி மலை எல்லாம்
சூப்பரா இருக்குங்க அங்க அதாவது து நாங்க அப்ப இருக்கும் போது அதிகமா கிடையாது ஒரு ரெண்டு பார்க் இருக்கும் போட்டவுஸ் இருக்கும்ங்க அவ்ளவுதான் இப்போ வந்து இருபது வருஷம் ஆ ச்சில்யா காலேஜ் முடிச்சு ஆஹ் இப்பல்லாம் நெறையவே இருக்குது ப்பா நெறையன்னா நெறைய ஏ இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆமா ஆமா அது மாரி எல்லாம் நெறைய வந் சச்சு ஆனா அப்ப நாங்க அதிகமா போனதுன்னா மூணு வருஷத் த்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது படத்துக்கு போயிருப் சேரிம்மாக்கு காலையில பஸ்ல வருவோம் உம் காலையில பஸ்ல வருவோம் வரும்போது ஏதாவது டெஸ்ட் ட்டு காலயில கிளாஸ்ல சொல்லிட்டாங்கனா அது ஞாபகம் வந்துருங்க யோ இன்னைக்கு போனா டெஸ்ட் எழுதணுமே மு டிவு பண்ணுவங்க நானும் எங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க ரெண்டு பேரும் உடனே இவுங்களுக்கு ஆமாங்க நேர காலேஜ்ல காலேஜ்க்கு போனனா பஸ் பொய் பஸ்ஸாண்டுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க நாங்க இறங்கிடுவோங்க ஆனா டெஸ்ட் தெரிஞ்சா மட்டும் நேரா பஸ் சண்டிகைய போயிட்டு அப்பல்லாம் ஒன் ருபி காயின் பாக்ஸ் இருக்கும்ல அந்த காயின் பாக்ஸ்ல போன் பண்ணி இவங்கள வர வச் சிடுவாங்க மத்த ப்ரெண்ஸ்கல்லாம் அவங்கல்லாம் போன் வச்சிருப்பாங்க நாங்க மட்டும் வச்சிருக்க மாட்டோம்
உம்
அதனால கடகடன்னு போன் பண்றோங்க அவங்களும் அப்ப காலேஜி கிளம்பற டைம் தான் எல்லாருமே ஹால்ட் ஆகிடுவாங்க அந்த இடத்துல வந்து அப்படியே டெஸ்ட அப்பறம் வேலூர் படத்துக்கு வேலூர்ல போய் படம் பாத்துட்டு வருவோம் ஆம்பூர்ல போய் படம் பார்த்து ட்டு வருவோ வாணியபாடியில போய் படம் பாத்துட்டு வருவோம் காலேஜ் எங்களது வாணியபாடி அந்த மாரி எல்லா ஊர்லயும் சுத்தி சுத்தி போய் படம் பாத்துட்டு வருவோம்
நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் அப்டி
தண்ண
மாட்டிப்பீங்கோண்டா நாங்கல்லாம் அப்டி இல்லைங்க தோழி படிக்கிறதுனாவே ரொம்ப சின்சியரா படிப்போம் கரெக்டா அட்டென் ஆயிடுவோம் காலையிலேயே அதுவும் எக்ஸ்டேஸ் ஒரு சின்னடெஸ்ட் வருதுனா கூட கோயிலுக்கு போய் சாமி கும்புடுட்டு பய பக்தியு போய் உக்காந்துருவோம் முதல் அந்த அளவுக்கு சிரபாலா சொல்லுங்க கேக்குது உண்மையாதாங்க சொல் சொல்றேன் ஆமா நீங்க பாத்தது இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த அளவுக்கு தாங்க இருந்தோம் நாங்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்வம்
உம்
ஆனா வந்து ஒரு வீட்டு கட்டாயதுனால சீக்கிரமா வந்து திருமணம் இதெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சதுனால அப்டியே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுங்க இல்லைன்னா நான் படிச்சி இப்போதக் எங்கயோ இருந்திருப்போமா
அப்டியா எந்த வயசுலங்க கல்யணா உங்களுக்கு
அது ஏதோ ஒரு வயசுல ஆச்சி விடுங்கோ ஆனா வந்து பண்ணிட்டாங்க ஆனா எனக்கு படிக்கணுன்னு ரொம்ப ஆர்வமா இருந்தங்கோ அதுக்குள்ளவே செரி போதும் அப்டின்ற மாரி அதுக்குதா வந்து என் பொண்ணு வந்து அந்த மாரி எல்லா இது பண்ண கூடாது நல்லா படிக்க வைக் கணும் நல்லா இது பண்ணி அந்த ஏஜ் வந்து அவளுக்கு நல்லா அந்த மெச்சூர் ஏஜ் ஆன அப்புறோ தா மேரேஜ் பண்ணணு அவளே டிசைட் பண்ற ஒரு இது இருக்கணு அப்டின்ற ஒரு முடிவுல தாங்க இருக்
அந்த வயசுல தெரியாம நாங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆஹ் விவரம் தெரியாது ங்க உண்மையே சொல்ல போனா
அதுதா இப்ப மெச்சூர்டா மேரேஜன்றது எப்டி இருக்கு நம் தெரியாம பண்ணிக்கிறது எப் டி இருக்கு அது வந்து நம்ம முடிவு எடுக் கணு நம்ப இதுல நம்ப ஓகே இது நம்ப நம்ப இருந்தா நம்ப லைஃப் நல்லா போகு அப்டின்ற மாரி ஒரு இதுக்கு வந்தப்புறோ பண்ணாங்கோ சொல்லுங்க அப்புறோ என்னாச்சி
அவ்ளோதாங்க நாங்க ஜாலியா சுத்திட்டு ஆனா மூணு வருஷ சுத் தி நாற்பது படம் போனாலுமே ஒரு முற கூட வீட்டுல மாட்டலன்ற ஒரு
சேரிங்கோ போ இப்போ இப் அப்பெல்லா படத்துக்கு போணுன்னாவே போர் அடிக்குல்ல அவ்ளோ படம் அப்பவே பார்த்துட்டு இருந்தால இப்ப சினிமா தியேட்டர் அதெல்லா புடிக்கவே புடிக்காதே
படத்த பார்த்துனு இருப்போ அங்கே உக்காந்து காலாட்டா பண்ணினு அரட்ட அடிச்சிட்டு ஒரே படத்துக்கு நாலு முற போவங்க நாங்க
போர் அடிக்கதாங்கோ
நாங்க எங்கெங்க படம் பாக்குறோ அரட்டை அடிக்கிறதுக்கு தானுங்க போறோ அங்க போய் கத்திட்டு நாங்க ஒரு பர்டே என்ன கூட அது தியேட்டருக்குள்ள உக்காந்துட்டு கேக் ஆமாங்க கேக் வெட்டுவங்க எல்லா கத்துவோங்க சண்ட புடிச்சி கட்சி சீட் தியேட்டர்ல போனாலும் நாங்க கடைசி சீட்ட தா
ஸ்கூல் ஸ்கூல்லையும் லாஸ்ட் பெஞ்சு தான் காலேஜ்லையும் தெரிஞ்சிச்சு நீங்க சொல்ல போத உம் நீங்க சொல்ல போதே எனக்கு புரிஞ்சிச்சு உம்
மூணு பேருமே ஒன்னா உக்காருவேம் அது நாங்க கட்டு ஒன்னாவே அடி வச்சட்டு படத்துக்கு போறோன்னு சொல்லிட்டு எங்க மேம் என்ன பண்ணுவாங்க மூணு பெரிய கிளாஸ் வந்த உனே பிரிச் பிரிச்சு பிரிச்சு ஆளுக்கு ஒரு மூளையிலா உட்கார வைப்பாங்க
உம்
இருந்தாலும் நாங்க அடுத்து பீஃர் டுலைய அந்த மேம் உனது வேற பீரிடு வந்தந்து ஒன்ன உக்காந்து ஒன்னாயிடுவே ஆ
அதேதாங்க அப்படிக்கர லூட்டி எல்லாம் இப்போ சுத்தமா முடியாதுங்க நால்லாம் பார்த்தா படம்ன்னு ஆஹ் இப்போ அத சி கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட ஆப்டர் கல்யாணம் ஆன அப்பறம் பார்த்தது தாங்க ரொம்ப அதிகம் என் கணவர்ரு வந்து ரொம்ப படம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ் ஹ ஆஹ அந்த மேரேஜ் புதுசுல வந்து நிறைய அப்படியே அவரு லீவு் ஒர்க் முடிச்சுட்டு லீவு் வந்தாவே போதுங்க என்னனா சினிமா ஓடுது எல்லாமே ஒரே மாசத்திலயே கவர் பண்ணி விட்டுருவாரு வாயிதுக்கு போகலாம் அதுக்கு போகலாம் இத பாக்கலாம் அத பக்கலாம் கிளா அதனால எனக்கு அப் அப்புறம் பாத்துதான் சழிச்சது அந்த படம் தேட்ரு அதெல்லாமே அதுக்கு முன்னாடி எல்லாம் அவ்ளோவா தெரியாதுங்க சினிமா தோட்டர் எல்லாம் ரேர் தான் எப்பயாச்சுதான் பாத்தாலுமே கன்னட மூவிஸ் அமா நாங்க நிறைய போவாங்கன்றதுனால தமிழ் மூவிஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தாங்க ஆஹ் கல்யாணத்துக்கு அப் அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் தமிழ் தமிழ் படம் எல்லாமே
அப்டிங்களா ஆனா அப்ப உங்களுக்கு தமிழ் எல்லாம் புரியுமா நல்லா
வீட்ல எல்லாம் தமிழ் தானங்க பேசுவோம்
ஓ
வெளியே மட்டும் தான் கன்னட இப்போ நீங்க எப்டின்னாக்கா இப்ப நீங்க ஆந்திரில இருந்து வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கோ இந்த இந்த ஊர்ல இருக்கீங்கோ அப்போ வீட்ல வந்து நீங்க தெலுகு தான் உங்க மதர் டங் தான் பேசுவீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா வந்து இங்க இருக் இருக்கிறது மட்டும் இந்த ஊர்ல இருப்பீங்கோ ஆனா வீட்டுல என்ன பேசுவீங்க உங்களுடைய தாய்மொழி என்னவோ அதுதானே பேசுவீங்க
ஆமாங்க ஆமாங்க ஓ உங்க ஊர்ல இப்போ கன்னட சைடு தமிழ் படம் போடுவாங்களா
ஆஹ தின்னடி தியேட்டரு ஸ்கூலு எல்லாமே இருக்குங்கோ தனியா தமிழ் ஸ்கூல் இருக்கு தமிழ் தியேட்டரே இருக் க்கு தனியா எல்லாமே இருக்கு பட் ரொம்ப ரேரா தான் அப்பா அம்மா வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க படம் எல்லாம் அதனால கூட்டிட்டு போக மாட்டாங்கோ போனாக்க பிஃரெண்ட்ஸ் கூட பொறுத்து தாங்கோ கன்னடா மூவிஸ் தாங்கோ போவோம்
அப்டிங்களா
அதுனால
கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அப்பா அம்மா எப்டியும் மாதத்துக்கு ஒரு படங்க சம்பளம் வாங்கின உடனே படத்துக்கு கூட்டிட்டு போயிடு வாங்க கம்பல்சரி அது வந்துட்டு கோயிலுக்கு பஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை எந்தெந்த பண்டிகை வந்தாலும் பேமிலியோட குரூப்பா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிடுவோங்க பழக்கம் எங்களுக்கு அது அதே மாரி சம்பளம் வாங்குனா இப்ப கரெக்டா ஆஹ தேட்ருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க சம்பளம் வந்துருச்சு வாங்க எல்லாமே படத்துக்கு போலானு அதுனால படம் கொஞ்ச அதிகமா பாத் பழகிட்டோங்க
ஆஹ் ஆஹ் எங்கப்ப
வே மாட்டோம்
அ பரவாயில்லங்கோ அப்போ நல்லாதான் என்ஜாய் பண்ணிருக்கோம் எங்க வீட்டுக்காரரு கூட அப்படிதாங்கோ அவங்க அப்பா வந்து மில்ட்ரியா அதனால வந்து எங்க மாமியா அங்க இருந்ததுனால அப் எந்த படம் வந்தாலுமே எல்லாமே கூட்டிட்டு போய் காட்டிடுவாங்களாம் டக்கு டக்குனு அப்பப சேல்ரி போடும் போதெல்லாம் மாசத்துக்கு ஒரு ட்ரிப் ப கூட்ணு போய் காட்டிடு வாங்கிளா எங்க வீட்ல எல்லாம் அப்படி கிடையாதுங்கோ ரொம்ப ரேர் தான் நான் பாத்ததுன்னு பாத்தா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தான் நிறைய பாத்திருக்கோம் படம்
என்னங்க இப்பதான் சொன்னீங்க காலேஜ் படிக்கும்போது நாங்க பட
அதாச்சும் ஃப்ரீ டைம்னே உங்களுக்கு வராதாங்கோ நாங்கல்லாம் கட்டடிச்சுலாம் போ மாட் ங்கோ இந்த சனி ஞாயித்துக்கிழமை எல்லாம் வரும் இல்ல
சி தான இருக்கீங்க
ஏங்க அது தனியாங்கோ சுத்துறதுன்னா நாங்க உங்க மாரி எல்லாம் கிளாஸ் எல்லாம் சின்சியரா அட்டென் பண்ணுவோம் நாங்கல்லாம் அவ்வளவு ஒரு ஆர்வமா இருப் ஒ படிப்பில
நாங்க காலேஜ்கு போம்போது நாங்களும் சின்சியரா அட்டன் பண்ணுவோங்க
உம்
காலேஜூக்கு போம்போது
நாங்க எங்களுக்கு ஃப்ரீ டைம்மா பாத்து படத்துக்கு போவோங்கோ பேசி வச்சுக்கிட்டு ஞாயித்து கிழம அந்த மாரி நாத ஓட்டலு கூட அவ்வுளோ தாங்கோ பேசி வச்சு அந்த மாரி டைம்ல போயிட்டு வெளியே சாப்பிடுறது செய்யிறது அப்பிடிட்டுன்னு இப்ப போனா கூட நான் போனா இப்ப என க்கா வெளியில பிளான் பண்ணிடுவாங்க எல்லாம் சாப்புட்டு வரதுக்கு செய்ய த்துக்கு எல்லாருமே டச்சல தான் இருக்
நெறைய ஃப்ரெண்ட்ஸ் குங்களாங்க இப்போ உங்களுக்கு
நிறையா அண்டல்லாம் இல்லிங்க இப்ப குறைஞ்சிருச்சுதான் ஓரளவுக்கு தாங்க இருக்காங்கோ
ஓ
ரொம்பலாம் சொல்ல முடியாது
இருந்தாலும் எத்தனை வருஷம் கேப்ல இருப்பாங்க இப்போ உங்க ஸ்கூல் பீரியடுக்கும் இப்பவும் எத்தன வருஷம் ஆயிருக்கு
எல்லாம் ரீசெண்டா இப்பதாங்க ஒவ்வொருத்தரா இன்னும் சில பேர் எல்லாம் இன்னும் மேரேஜ் இப்பதாங்க ஆயிட்டு இருக்கு லைன்னா ஸ்கூர் பீரியடனா டூ தெளசண் ஆ டூ தெளசண்ட் எயிட் வீட்ல சே நான் வந்து செகண்ட் பியூ பிளஸ் டூ முடிச்சேங்கோ இப்ப என்ன இயர்
அப்போ ஓகே உங்களுக்கும் சேம் இருபது வருஷம் இருக்குதுங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆய் இருக்குங்க சேம் அதே இருபது வருஷம் ஃப்ரெண்டஷிப் தாங்க எங்களுக்கு ஆ
ஆமா ஆமா
பரவாயில்லைங்க அப்போ நீங்களும் இருபது வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டென் பண்ணியிக்குறீங்க
ஆமாங்க இப்ப வரைக்கும் கூட நான் ஊர்ல நான் ஆக்சுவலி ஊர்ல இருக்கன்றதுக்காகவே அவங்களுக்கு நான் போயிட்டேனா ஒரு ஹாப்பி தான் ஊர்ல இருந்து வந்திருக்கா அதுாகவே எங்கேயாச்சும் அவுங்க எல்லாம் லோக்கல்ல இருக்கா இல்ல எப்பனாலும் பாத்துக்கறாங்க பேசிக்கிறாங்க நான் வந்து ரேர் இல்லையா இங்கிருந்து போற்து அதனால வந் து நான் போய்டிட்டாவே ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி எங்கேயாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டு சாப்பிட்றதுக்கு மொத்த பேரும் இல்ல இங்கனா சுத் தி பார்கறதுக்கு கால்ல போயிட்டு ஈவினங் வர மாதிரி அப்படி தான் வச்சு ஒரு ப்ளான் பண்ணி ஒரு மீட்னாலும் மீட் பண்ணிட்டு வந்துருவோமா மொத்த பேரு அந்த மாதிரி எல்லாம் இன்னும் விடாம எல்லாம் பேசிட்டாங்க இருக்காங்க எல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் வந்த எல்லாம் கூப்பிடுவாங்கோ செய்வாங்கோ எனக்கு தாங்க போக டைம் இருக்குறது இல்லை இங்கிருந்து அங்கே போணும்னா டிராவல் பண்ணி ஆறு மணி நேரம் ஆயிடுது பஸ்ல போணும்னா டிராபிக்கு செம்ம டிராபிக்கு அதனால கொஞ்சம் அப்புறமா போனாக்கா அப்புறம் மீட் ஆயிட்டு பார்த்து பேசிப்போங்க
செரி
ஆமாங்க பணி அவ்வளவு தான தோழி நீங்க படுக்குறதுதானா
அவ்வளோதாங்க நாங்களும் போயிட்டு அவளுக்கு இன்னொரு அஞ்சு புக்குக்கு மட்டும் அட்டை போட வேண்டியது இருக்கு
செரிங்க தோழி நீங்க பேசினது ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் எல்லாருக்கும் நன்றி ூனெண்டக்கு
ரொம்ப நன்றிங்க வெ